அலே வணக்கங்க ம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எந்தோ ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேன் இப்பதான் ஆச்சு சப்பாத்தி தக்காளி தொக்கு
ஓ சப்பாத் நான் இப்பதான் சாப்ட்டே சாம்பார் சாத சாப்ட்டேன்
மார்னிங்கே சாம்பார் சாதமா
ஆமா ஆமா இது இது வீட்ல சமைச்சதுதான் வீட்ல சமைச்சதுதா நீங்க எப்பிடி சப்பாத் சப்பாத்தி எப்பிடி நீங்க தக்காளி சட்னி எப்பிடி சமைச்சீங்க
தக்காளி சட்னியா ரொம்ப இனீஸி தா வெங்காயோ தக்காளி இதெல்லா கட் பண்ணி வச்சுக்னு பூண்டு வேணும்னா நம்ம தட்டி வச்சுக்லா இல்ல இஞ்சி சிலர் வந்து இஞ்சி பூணு பேஸ்ட் கூட ஆட் பண்ணுவாங்க இல்ல பூண்டு வந்து நம்ம சிறுசா கட் பண்ணி கூட வச்சுக்லா ஆ அப்றோ ரெண்டு பச்ச மிளகா கட் பண்ணி வச்சிக்னு கரிவேப்ல எண்ண ஊத்திட் டு கடுகு கொஞ்சோன்டு இது என்னது சீரகோ அது போட்டுட்ணு அ நம்போ கட் பண்ணி ஸ்லைஸா வெச்சிர்க்குற வெங்காய் வந்து வெங்காய போட்டுக்குட்டு அப்புறமா இல்ல பொடிசா வெங்காயம கட் பண்ணிக்கணு இதுக் வந்து அ வெங்காய போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிர்னு அப்ற பச்ச மொளகா கரிவேப்ல இதல்லா போட்டுக்ணு பூண்டு இதெல்லா நல்லா ஃபுல்லா ஃப்ரை பண்ணனு ப்ரவுனா ஆவுற வரக்கு
ஓ ஓ அந்த ஆனியன் வந் ப்ரௌவுன் ஆகற வரைக்கு நம்ம
ஆமா ஆமா ஏனா போட்டு உடனே தக்காளி போட்டா அதுவு அது இது ஆவாது இல்லியா நல்லா ஒரு இதுவா வராது கொஞ்ச நல்லா ஓரளவுக் கு நல்லா அது வதங்குச்சின்ட்டு தெரிஞ்சப்றோ ஆ நம்ம தக்காளி போட்டுக்லா தக்காளிய போட்டுட்டு நல்லா அப்றமா உங்ளுக் என்னா வேணுமோ கொஞ்சோ உப்பு மஞ்ச தூளு ஆ சில்லி பவுடரு இந்த மாதிரி தனியா தூளு இதெல்லாமே வேணுனா கொஞ்ச கொஞ்ச போட்டுட்டு கரம் மசாலா சில பேர் ஆட் பண்றாங்கோ வேனா ஆன புரோ நம்ப வந்து அப்டியே புரோ போட்டு நல்லா ஃபுல்லா து ஃபெர ஆகற வரைக்கு சிம்ல வச்சுட் து ஆ ரொம்ப நேரோ அப்டியே கிண்டிட்டு ட்டே இருந்தாக்க அப்டியே ஒரு ஹாஃன்அவர் வெடிவிட்டாக்கா நல்லா எண்ணெய் மெதந்து மேல வரு அந்த டேஜ்ல ‌வந்து கொத்தமல்லி தூவிட் ட்டு நடுவுல நடுவுல நம்ம கலர் ட்டே ருக்கணு அப்டியே விடக் கூடாத்
ஆ இல்லன்னா அடி புடிச்சிக்கு
ஆடி புடிச்சிரு அதனால நம்ம அது தொறந்து பாத்துட்டு அப்ப ம்ம இது பண்ணிட்டே இருக்கணு சிம்லயே வச்சு நம்ம இது பண்ணாக்க நல்லா குக் ஆயிரு அது கலரே மாறிடொ அப்டியே அந்த டார்க் ரெட்டா வரு அது பாக்குறதுக்கு ஒரு மாரி நல்லா இருக் வாம்மா அப்றோ மேல அப்டியே கொத்தமல்லித் தூவிட்டு அப்டியே இறக்கி விட்டா நல்லா இருக்கு சில பேர் கடையிறாங்ஓ குக்கர்ல வச்சுட்டு எல்லா ஒன்னா விசில் விட்டுட்டு ஆ ஆ கடஞ்சி கூரு எடுத்தாலு நல்லா இருக்கு சில பேர் அரைச்சுறாங்க வதக்கிட்டு தக்காளி வெங்காயோ இந்த நா சொன்ன இது எல்லாமே போட்டு அரைச்சு எடுத்துக்குறாங்கோ அப்புறோம்மா தாளிச்சுக்குறாங்கோ ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மெத்தட்ல செய்யறாங்கோ தக்காளி இதுல இது மாரி டிஃரெண்ட் டிஃரெண்ட்டா நம்போ செ செய்லா என்ன வேண்ணாலு உங்க வீட்டுலயே சமையல் எல்லா யாரு செ பெய்து
எங்க வீட்டுல எல்லாம் வந்து அம்மா செய்வாங்க இன்னொருத்தவங்க சித்தி செய்வாங்க ங்க ஆயாசோ மூணு பேர் செய்வாங்க எங்க வீட்டுல என்னன்னாங்க
இது வரைக்கு
நா இதுவரைக்கு ட்ரைப் பண்ணது இல்ல பட் உங்கள மரி இன்னொ த்தவங்க எல்லா பேசினப்போ அவுங்கிட்ட இருந்து ஒரு இது கத்துக்கிட்டே ஆ ஆமா ஆனா பட் ஆனா ட்ரை பண்ல நெக்ஸ்ட் டீவி பண்ணலான்னு இருக்க ஒரு ஐடியால ஏன்னா நா காலேஜ் படிக்கிற எடத்துல அங்க ரூம்ஸ் ஸ்டே பண்ணிருக்கனால அங்க எனக்கு சமைக்க எனக்கு தெரியணுல்ல ஆ ஆமா அதனால நா இப்போ கத்துக்கிட்டா அத நம்ம அங்க போய் ட்ரை பண்ணலா அப்டி ஒரு இது தானா இன்னொன் என் என்னான்னா நம்ம ஃபியூச்சருக்குள்ள நம் நமக்கு ஒதவு
ஆமா கண்டிப்பா நல்லதுதா ஏன்னா அந்த வருங்காலத்துல வந்து நம்போ ஒரு ஓய்ஃப்க்கா இருக்கட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாயில்ல நீங்களு இப்ப அவுங் ஒன் ஒருத்தரே செய்றாங்கன்னுருக்கும்போது நீங்க ஒரு வேல அவங்க ஒரு வேல செய்றது அதெல்லாமே கொஞ்சோ இதுவா நல்லாருக்கு இல்லியா
உம் ஆமா கொஞ்சோ அவங்களு ஹெல்ப் பண்ற மாரியிருக்
ஆமா பிஃப்ட்டி பிஃப்ட்டி பெர்சென்ட்டேஜ்ஜூ ஆமா இப்ப ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒர்க் பண்றவங்க தா இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அவங்களு வீட் இப்போ எல்லாருமே யாருமே ஒர்க் பண்ணாம வீட்ல அதிகமா இருக்கறது கெடையாது சோ அவங்களுக்கு அந்த டயர்டு இரு க்கும்போது வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேரும் சேந்து செய்யும்போத் து வந்து அந்த ஒன்னுடைய ஒரு இது நல்லாருக்கு இல்லயா
நா நா சும்மா அ அதாவது நா ஃபுல்லா எல்லா வேலையு தலையில கட் எல்லா மேலயு செய்யாம கொஞ்ச சப்போர்ட்ங் நல்லாருக்கு ஆனா அவங்களுக்
ஆ ஆ ஆ ஆமா அதுதா சொல்ற சம்டைம்ஸ் அவங்களால செய்யவே முடியாதுன்றப்போ நீங்க கூட ரெடி பண்ணித்தரலா‌ தப்புல்ல இல்லையா
அதுக்காண்டிதா சொல்ற ஆ அதுக்காண்டிதா சொல்ற அது அதுக்காக தா நா இப்ப நா இப்ப கத் த்துக்கறத மெய்ன்னே அது அது தா அவங்களுக்கு ஒரு செ செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருந்தன்னா நம்ம போய் சமச்சு நம்ம எது பண்லால்ல மாசோ மோக செய்யப் ஒருது இல்ல வேலைக்கு போய்ட்டு நம்மளு வேலை போறோம்
ஆமா எப்பயாச்சி எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயோ நம்ளுக் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ஏதாச்சு ஒரு வேலை செஞ்சு குடுக்க மாட்டாங்களா அந்த எதிர்பாக்கும்போது செஞ்சாக்கா இன்னும் நல்லா நல்லா போகும் ஹேப்பியா நல்லா ஜாலியா
ஆ அதுக்காண்டிதா நா இப்போ வந்து ஆர்வமா சமையல் நம்ம கத்துக்கணும்ஃ
ம் ரொம்ப ஈஸிதா சமையல் ஒன்னு அவ்ளோ பெரிய கஷ்டம்ன்றதெல்லா ஒண்ணு கெடையாது சில டிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாவே சூப் பரா வந்துரு அத யூஸ் பண்ணி நம்ம செய்யற மெத்தேட்ல தாஅ இருக்கு
ஆனா இதுல என்னன்னா என கூட படிக்கிறவங்க அவங்கல்லா சமையல் நல்லா செய்வான் சூப் பறா செய்வாங்க எ வீட் ல கூட அந்த டேஸ்ட் இருக்காது
ஆ அத கத்துட்டு இருப்பாங்க நல்லாவே செஞ்சு செஞ்சு பழகிட்டு
சம சமையா செய்வாருங்க எல்லாமே தெரி நீங்க என்ன சொன்னாலும் செய்வாரு அந்த அந்த மாரி ஆளு அவரு அ ஏ அவரு வந்து து எப்டி கத்துக்குனாருனா ஒரு ஃபர்ஸ்ட்டு டிகிரி சென்னைல பண்ணிட்டு செகண்ட் டிகிரி வந்து பேங்களூர்ல போய் பண்ணாரு சோ பேங்களூர்ல போய்ட்டு பன்றாப் போ அங்க மூணு வருஷோ அங்கே ஸ்டே பண்ணி அங்கே இது பண்ணாரு அப்போ வந்து அவருக்கு எல்லாம் அந்த ரூம்லே இருந்து தங்கி அவர் ஃபஸ்ட் போறப்ப எதுவுமே தெரியாத தான் போனாராம்
ம் அங்க போய் எல்லாமே கத்துக்கினாரு
ஓ ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் தமிழ் மட்டும் தான் தெரியும் என் எம்பிஏ அங்க போய் படிக்கிறப்போ ஓ அந்து கேரளா பசுங்க அவங்க கூடதான் இவர் ஸ்டே பண்ணார் போல அ ன அவுங்க இன்னா பேசுனாலு இவுங்குளுக் தெரியாது என்ன மொழியுந் தெரியாது ஏக்ஷன்ல பெசறது எக் ச்சுனு வெச்சதா இவர் கண்டுபுடிப்பாரே அந்த மேரி போயிட்டு அங்க பேசி இது பண்றப்போ அவ தட்டு கூட ஒழுங்கா கை ஏன்ன நம்ம வீட்ல வ த பழகிட்ருப்போ தட்டு சாப்ட்ட உனே இப்டே கழுவி வெ ச்சிருவாங்க ஒரு சிலல் நா அப்டி இல்ல நா கழுவி வெச்சிருவே
ம் இ அது எவ்ளோ பரவாலிங்கோ எங்க வீட்ல எல்லா அப்டியே கழுவுனா அந்த எ த்துலியே இருக்கு நாங்ளா தா எடுக்குணு அப்பதா சொல்வோ சில எட்த்துல சில டைமு செம்ம கடுப்பாவு ஒரு பேசிக்கு டிசிப்ளின் கூடொ நீங்க கத்துக்குணு இல்லியா அட்லீஸ்ட் எட்துனு போய்னா போட்லா இல்
இ இது என்னன் ஆ இது நம்ம வீ ட்ல வந்து கேட்டீங்கனா நா வெளில போனா நா கரெட்டா இருப்பண்ணு ஸ் சொல்லுவாங்கோ ஆனா அதுக் அது சரியான முடிவே இல்லே செரியான வார்த்தையு இல்ல என்னன் ஆமா இங்க என்ன பண்றமோ அ அதே வார்த்த தா அங்கியு போவு எங்க வீட்ல வந்து எ அம் மா என்ன பண்டாங்கன்னா சின்ன வய்ஸ்லிந்தே தட்டு கழுவுனா சோப்பு போட் டு பஞ்சு போட்டு தேய்க்கு னு அதெல்லா சொல்லி குத்துட்டாங்க இப் இப்ப நா சும்மா நா தட்டு கழுவனாலு எ கை தானா பஞ்சுல போகு
அ அ அத பழகிட்டதுனால அப்டியே போது அ
அது நா தட்டு இப்ப நா நார்மலா இப்ப நா சும்மா இப்ப எதாச்சு மாம்பழ சாப்பர்னா தட்டு சும்மா நார்மலா கழுவினு வ லான் தா போவே ஆனா அங்க போன ஒன்னு தானா எங்கைய தானா அப்டி போய்டு எனக்கே தெரியாது பஞ்சுக்கு போய்ட்டு கழுவுரோ அந்த மாரி பழகிட்றப்போ நா அங்க ஸ்டே பண்றப்ப கூட தானா என் கைய அப்டே ச அ இதுக்கு போயிடு கைக்கு பஞ்சுக்கு போய்ட்டு அதுவே ஆட்டோமேட்டிக் கா அது இதுவாயிடு நம்ம பஞ்சு போட்டுக்கலேனாதா நமக்கு புல்லா சேட்ட சாவ தட்டு கழுவுனாமாரி ஒரு எண்ண வந்துரு அதனால எங்க வீட்டுல நானு இப்பயே எங்க வீட்டுல சும்மா சாமா எங்கயாவது இருக்குன்னு வச்சுகங்கலே நா சும்மாவே இருந்தேன்னா அஹ வீட்டுல போய்ட்டு அங்க போய்ட்டு செல்லு சார்ஜர் போட்டு போய்ட்டு சாமா கழவரது வீட்டுக்கு
சூப்பர் சூப்பர் சூப்பர் இதெல்லா நா
டுவ இதெல்லா எதனோ ஒரு வேலை செஞ்சுட் டே இருப்பேனா அதே மாரி அங்கியு ச எங்க ரூமுக்கு போனோ ஒன்னு என்ன பன்னேனா ச் வீட்டுல்லா இப்டி இருக்குது அப்டி இருக்குது இதெல்லா குப்
எங் வீட்லெல்லா அப்டியேதா இருக்கு போ எப்டி போட்டுப் போனாலுமே எங்க போய்ட்டு வந்தாலுமே எங்க வீட்டுக்காரு வந்து ஹெல்ப் கிடையாது அப்டியேதா வச்சிருப்பாரு அப் போ எனக்கு வந்து பாத்தா செம்ம கடுப்பாகு டென்ஷன் ஆகு பாத்தாவே வெளில போயிருக்காங்களே செரி வந்தாளாச்சு ஒரு டூ டேஸ் போய்ட்டு வந்தா கூட அது எங்கெங்கேயோ எப்டி எப்டியோ போட்டு போய்ருக்கணு அட்லீஸ்ட் பெருக்கலா இந்த பெட் கவர் மாத்தலா இந்த பெட் கவர் இது பண்ணலா பேசிக் சின்ன சின்ன விஷயோ தா நா சொல்றே ரொம்ப எல்லா டீப்பா நீங்க செய்ய வேண்டா ஜஸ்ட் பெருக்கிக்கலா அந்த குப்ப தெரிதா அந்த குப்ப பெருக்கிக்கலா அந்த இவுங்களுக் காக இவுங்க நீட்டா இருக்கிறதுக்காக சில விஷயோல்லா அவுங்க செஞ்சுக்கலா இல்லயா பெட் கவர் மாத்துறதோ அது வந்து உதரி போடுறதோ அதெல்லா பண்ணிக்கலா இல்லயா ஆனா செய்யவே மாட்டாங்க அது கூட அப்டியே இருக்கூ அந்த விஷயோல்லா வந்து நா நெறைய சொல்லுவே இதெல்லா மாத்திக்கலா இல்லயா கத்துக்கலா இல்லயா அப்டின்னா ஆஹ்ஹா காதுலே போட்டுக்குறது கெடையாது அதுக்காக நா இப்பந்தே அதே வந்து ஏ பையனுக் சொல்வ நா இப்டியே கத்துக்காத மாத்திக்கோ இந்த மாரி உங்கப்பா ஆமா ஒரு சாப்புர்றியா அந்த தட்டு எடுத்துன் போயிட்டு போட கத்துக்கோ சிங்க்ல அந்த எட்த்துலேந்து இது பண்ணாத இப்பருந்தே பழகிர்ந்தா சொன்ன மாரி ஓ ப்ளேட் நீ கழுவிக்கோ
அது நல்லது ன ஆனா இப்ப ஆனா இது என்னன்னா இன்னொரு உங்கள மாரி இன்னொரு அதர் பர்சன பாக்குறப்போ ஏ இப்பவே கொழந்தக்கிட்ட வேல வாங்குறீங்க அது அப்டின்னு ஒரு நல்லது சொல்ற மாரி சொல்லுவாங்க ஆனா அது
பருந்தே ட்ரைனிங் போனா தா அதா நீ சொன்ன மாரி எப்டி நீ போய்ட்டு ப்ளேட்டு நீங்க வந்து நீங்களே நானே தானா கழுவிக்கிறே என்னதாருந்தாலுமே போட்டு சோப் தானா கை போதுன்ற மாரி அத இப்பந்தே பழகுனாக்கா அவுங்களுக்கு ஃப்யூச்சர்ல வந்து அப்டியே பழகிட்டு போகு அது இப்பந்தே நம்ம இல்ல இது நீ சாப்ட்டு எட்த்லயே வெச்சிரு தட்டனா அப்டியேதா வெக்கிறாங்கோ அது அப்டியே பழக்கோ வருது அவுங்களுக்கு
ஆமா இது எ இன்னொன்னு விஷயமு எங்க அம்மா என்ன சொல்லி குத்துருக்குறாங்கனா ஆ எல்லா வேலையு கத்துக் குடுப்பாங்க இன்னொரு வேல என்னன்னா மார்னிங்கு ப்ரஷ் பண்ணு நைட்டு ப்ரஷ் பண்ணு இதுவு எனக்கு நைட் டு ப்ரஷ் எங்க அம்மா அப்ப சின்ன வயசுலந்தே கத்துக்குடுத்தனால எனக்கு சின்ன வயசுலயே இப்ப சாப்ட்டு ஈப்ட்டு ப்ரஷ் பண்ட்டுதா நா தூங்குவ அதுவு ஒரு பழக்கம் ஆயிட்ச்சி எல்லாமே ஒரு எல்லாமே நம்ம வந்து
ப்ரஷ் விஷ்யோ ஆனா ரொம்ப சூப் பர் தா ஏன்னா சொத்த பல் வருது இப்போ ந றைய நைட்ஸ்ல ஸ்வீட்ஸு அ து இதெல்லா சாப்புர்றோ வேற அது வந்து அப்டியே படுக்குறத்னால நெறையா அது பல்வலி அந்த ப்ரச்சன இந்த ப்ரச்சன எல்லா வருது ஆனா வந்து பசங்ளு நானு சொல்லுவ ஆனா அவுங்க ஃபாலோ பண்றது கிடையாது அதல்லா
ஆ அதுதா ஃபாலோ பண்றதுல்ல எங்க அம்மா அப்ப சின்ன வயசு தொடப்பக் கட்ட எட் த்து வெச்சுர் ஃபோ ப்ரொ ப்ரஷ் பண்ட்டு வந்தியா பண்ட்டு வந்தியா அப்டின்னுவாங்கோ பண்ட்டு அவுங்க பேஸ்ட்டெல்லா எட்த்து ரெடியா எட்த்து வச்சிருவாங்கோ அதுக் மு அப் போய் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங் ஸ்டேஜு அது ஒரு நாள் வெலக்குவ ரெண்டு நாள் வெலக் மூணாவது நாள் நானே இன்ட்ரஸ்டா வெளக்குவேன் நாலாவது நாள் உட்டுருவேன் போயிட்டு பல் வெளக்கனும் போயிட்டு அந்த ஒரு சோம்பேரியில உட் சின்ன வயசல அது ஆமா அம்மா ந ம் பண்ணுவாங்க பல்லு வெளக்கி பிரஷ் பண்ணியா பிர்ஷ் பண்ணி யான் சொத்தப்பல்லு வந்துடும் அப்பவே அப்ப ஏன்னா சொத்த பல்லே இருக்காது அப்பையே சொத்த பல் வந்துடும் பியூச்சர்ல பாதிக்கு போயிட்டு பல்லு வெளக்கு பல்லு வெளக்கு அப்படின் நைட்டு நைட்டான அமுச்சி விட்ருவாங்க அதுக்கப்பறமா ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மாவுக்கு அதாவது அப்படியே வுட்டாங்க ஆனா பாப்பாங்க நோட் பண்ணுவாங்க நான் அப்ப விளக்குவேணா இல்லையான்ட்டு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இருக்கும் நானும் என் தம்பியும் இருக்கும் ரெண்டு நாங்க என்ன பண்னோம் பிரஸ் பண்ணி போயிட்டு வெளக்கிட்டு பேசிட்டு
சண்டைய எல்லாம் பயங்கரமா வருமே அப்போ ரெண்டு பேருனா
சண்டை சண்டைன்னா எப்படி நாங்க இப்போ ஒன்னாதான் இருக்குறோம் அப்போ சின்ன வயசுல சண்டை வந்து அது ஒரு ஜாலியா ஒரு டபிள்யூ டபிள்யூ விளையான்
ஆமா இப்ப எல்லாம் எங்க வீட்டுல அப்படிதான் போகும் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால சண்டை சண்டை சண்டை ஒன்னும் சமாளிக்க முடியாது
நீங்க நினைக்கிற மாதிரி ஆனா நாங்க அந்த அச்சிக்கிறது இந்த அதுக்கல இல்ல நார்மலா நாங்க நான் நாங்களே ஒரு விளையாடுறமாதிச்சுப்போம்
ல்லாமா டைம் ஆயிச்சு நம்ம அடுத்த கால்ல பேசலாம் உம் ஓகே ஆஹ் நன்றி நன்றி மிக்க நன்றி